சொல்லு தம்பி எப்டி இருக்க
ஆ நா நல்லா இருக்கேங்க்கா நீங்க எப்பிட்ருக்கீங்க
ஆ நா நல்லா இருக்கே என்ன பண்ற
நா சாப்ட்டுட்டு இப்டியே ரெஸ்ட் எடுத்துட்ருக்கே கொஞ்ச நேரத்துல தூங்கணு நீங்க
நானா நாங்க அங்க சாப்ட்டுட்டோ நாங்க சீக்கிரமாவே சாப்ட்ருவோ அதுக்கு அப்புறோ சும்மா பட் தூங்குறது மட்டு லேட்டா தூங்குவோ
ஓகே ஓகே ஓகே
இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் ஃபுட்டு உங்க வீட்ல
எங்க வீட்ல தெர்ல என்ன சமச்சாங்கன்னு பட் நா வந்து நைட்டு இல்ல வெக்ஸ் மட்டு அ டின்னர் சாப்புறது இல்ல எக் மட்டு சாப்புட்டுக்குறது
அப்டிங்களா எப்பயுமே அப்டிதானா
ஆமா கொஞ்ச நாளா ஆ ஒரு டூ இயர்ஸா அந்த மாரி பிராக்டிஸ் போயிட்டு இருக்குது அப்ப அப்ப நடுவுல ரொம்ப பசிச்சனா சாப்ட்டுருவே மத்தபடி மோஸ் ட்லி வந்து அவாய்ட் பண்ணிட்றது டின்னர அ எக்கு மட்டு சாப்ட்டுட்டு
தூக்கு வருமா நைட்ல
ஆ அதெல்லா ஓகேதா தூக்க வந்துடு
ஆ
ம் ஆ அ காலையில காலையில வந்து நார்மலாதா எப்பவு வந்து என்னன்னா எந்திரிச்ச உனையு
ம் ஹும்
ஆப்பிள் சைடர் விணிகர்ன் ஒண்ணு இருக்கு அ கேள்விப்பட்ருக்கிங்களா அது வந்து அது வந்து நம்மளோட கட் டுக்கு ரொம்ப நல்லது ஆ தண்ணில வந்து ஒண் ஒரு ரெண்டு ஸ்பூன் மிக்ஸ் பண்ணி காலையில குடிச்சோன்னா அப்டின்னா நம்ம ஒடம்புக்கு ரொம்ப நல்லது அது வந்து ஒரு ஆ டீடாக்ஸ் ட்ரிங்க் மாரினு வெச்சுக்கோங்களே
ம்
ஆ குட் பாக்டீரியா அந்த மாரி சு இருக்கு அதுல நம்மளோட அந்த அன்வான் தேவையில்லாத அந்த ஆ ரொம்ப பசிக்கிறதுக்கு கிரேவிங்ஸ் எல்லாம் வரும் அது எல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணுமா அது அப்ரோ என்ன பண்ணுவோம்னா சியாசிடு ஊற வச்சிருவ நைட்டு அது குடிப்ப
ஓகே அ அது அது நான் அவங்களோடு ட்ரை பண்ணிருக்கோம் நாங்க வந்து என்ன பண்ணுவோம்ன்னா சியாசிடுஸ் வந்து ஆக்சுவல ஓ ஒரு பர்ட்டிகுலர் ஸ்டேஜ்ல வந்து கொஞ்சோ நறையதா அ ஆ வே நொறுக்கு தீனி வந்து நறைய சாப்பிட ஆரம்பிச்சோம் அது என்னனா எங்க வீட்டு பக்கத் கீழ வந்து ஒரு பேக்கரி இருக்கு நறைய நல்லா ஸ்மெல் வந்துட்டேருக்கு அதனால வந்து போய் போய் அப்றோ அந்த மக்ரோனிலா சொல்வாங்க அது அப்றோ அதெல்லா கொஞ்சோ நல்லாவே செய்வாங்க அங்க நல்லா இருக்கு அதெல்லா சாப்ட்டு சாப்ட்டு நல்லா வெயிட் போட்டோ சோ அப்போ வந்து என்ன அப்ப நானு எங்க பார்ட்னரு என்ன பண்ணோ நாங்க இது மாரி அ ஃபாலோ பண்ணு ஹெல்த்தி லைஃப் லைஃப்ஸ்டை செட்ஃபாலோ பண்ணோ அப்போ என்ன பண்ணுவோனாங்க நைட்டே வந்து சியா சீட்ஸ் வந்து ஊற வச்சிருவோ ஊற வச்சுட்டு நாங்க சாத மட்டும் ஃபுல்லா கட் பண்ணிட்டோ ஆன அது நல்ல ரிசல்ட்டு குடுத் வச்ச நாங்க அ சியா சீட்ஸ் வந்து ஆ ஊற வச்சிட்டு அதுல வந்து நாங்க என்ன பண்ணுவோனா ஆ இது அது ஆ எலுமிச்சை பழம் அது போட்டுட்டு அப்புறோ அதுக்கு ப தேன் கலந்துப்போ அது கொஞ்சோ ரொம்ப நேரோ வந் ந்து நம்மளே பசி ஆ பசிக்காதது சாப்ட்டா அது ஒண்ணு அப்புறோ வந் து ஆ ஃபுல்லா இருக்கு அதுக்கு அப்புறோ நறைய வந்து பழோல்லா சாப்புடுவோ ஆ என்ன ரொம்ப அ இதுதா சாப்பிடணு அதுதா சாப்பிடணு அப்டியிலா சாப்பிட மாட்டோ என்ன பழோ கெடைக்குதோ அது சாப்புடுவோ அது கொஞ்சோ நல்லா ஆ நம்க்கு எப்டி இருக்குனா பசியு எடுக்காது ரொம்ப பசிக்காது து ஆனாலு எப்பயுமே வயிறு வந்து கொஞ்சோ நெறைஞ்ச மாதிரியே இருக்கு சாப்பாடு சாப்பிட மாட்டோ பட் ஆ ஆனா அதுக்கு பதில இது எல்லா சாப்ட்டா வந்து கொஞ்சோ ஃபுல்லா இருக்கு அதுக்கு அப்புறோ சுண்டல் எடுத்துப்போ சுண்டல் வந்து எப்டின்னா ஆ ஆ ஒரு நாளைக் தி கருப்பு சுண்டல் ஒரு நாளைக்கு வெள்ள சுண்டல் அது மாரி
ஒரு பெண்ணா எடுத்தா ரொம்ப கொஞ்சோ மாதிரி இருக்கு அப்டின்னு சொல்லிட்டு அது மாதிரி ட்ரை பண்ணோ ஆ மத்தியானத்துல வந்து என்னன்னா மதியத்துல என்ன சாப்பிடுவீங்க சாதம் ஆ சேத்துப்பீங்களா இல்ல மதியானத்துக்கு சேத்து
நா வந்து நா வந்து என்னன்னா ஒரு ஆ டூ இயர்ஸ் ஒன் அண்ட் ஹாப் இயர்ஸ் ம் முன்னாடி வெயிட் கொஞ்சோ அதிகாமாயிட்ட அப்டின்னு நானே பீல் பண்ணி ஆ
ம்
யூடியூப் எல்லா பாத்துட்டு நானா ஒரு டயட்ட ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்ட அ டெய்லியு காலையில வந்து கருப்பு அரிசி அப்போ இருந்துச்சு எங்க ச அ சித்தி வீட்டுல இருந்து கொடுத்து விட்டு இருந்தாங்க ஆ கருப்பு கோணி அரிசி அது கொடுத்துக்கிட்டு இருந்தாங்களா அப்ப என்ன பண்றதுன்னா ஒயிட்டு வெல்ல சாப்பாட சுத்தமா கட் பண்ணிட்டு காலையில கருப்பு அரிசி ஆமா சாப்டுவ மதியோ ஆஃபிஸ்க்கு வந்து கருப்பு அரிசி போட்டு தயிர் போட்டு கொண்டு போயிருவ அதயு வந்து ஒரு ஆறு மாசோ ரொம்ப கடுமையா கடைப்பிடிச்சே ஆ ஸ்டிரிட்டா ஃபாலோ பண்ணே ஆ பயங்கர டெய்லி வெயிட்டு பாத்தா ஒரு டூ பிப்டி கிராம்ஸ் அந்த மாறி குறைஞ்சிட்டே இருந்துச்சு ஆ வேற நடுவுல எந்த ஸ்நாக்ஸும் கிடையாது டீ காபியில எதுவும் கிடையாது் அதுக்கறம் அப்ரோ வீட்டுக்கு வந்தனா அதே மாரி ஒரு மூணு முட்ட ஆ என்ன பால் குடிச்சிட்டு வாக்கிங் போவ போவேன் அப்போ ஒரு நல்லா ஒரு பஃபைவ் கிலோமீட்டர்ஸ் நல்லா நடந்துட்டு வந்துட்டு தூங்கிடுவன் நல்லா சூப் புற தூக்கம் வந்துடும் தூங்கி எந்திரருச்சுன்னா பயங்கர ஃரெஷா இருக்கும் மைண்டு் மைண்டா இருக்கட்டும் வயிராக இருக்கட்டும் செம்ம ஃப்ரெஷ்ஷா இருக்கும் ஆ அந்த டாயி ஆ ஒரு எனர்ஜி எனர்ஜிடிக்கா எந்திருக்கலாம் அந்த காலையில அப்ப அந்த மாதிரி ஃபாலோ பன்னா கிட்டத்தட்ட ஒரு டென் கேஜி கிட்ட குறைச்சிட்ட ஒரு ஆறு மாஷோ குள்ளையே நல்லாவே ரிசல்டா இருந்தது அதுக்கப்ரோ ஆபீஸ் போயிட்டாங்க ஆபீஸ்ஃப்ரண்ட்ஸ் கூட எல்லாம் டீ குடிக் க போலாம் போலாம்னு சொல்லி அந்த மாரி வெல்ல போக ஆரம்பிச்சு அது கொஞ்சோ ஓவரா போயிருச் ஒரு நாளைக்கு ரெண்டு டைம் மூணு டை போய் டீ குடிச்சு ஸ்நாக்ஸ் சாப்ட்டு உம்
து இந்த கோவிட் டைம்ல மட்டு தா வந்து இத இத வந்து பய பிராக் பிஸ் பண்னோ அப்ப நல்லா இருந்துச்சுங்க அதுக்கப்ரோ நீங்க சொன்ன மாதிரி ஆபீஸ்லாம் ஸ்டார்ட் ஆயிிரு சுனா நம்ப சாப்பிடலனாலும் கூட நம்ப கூடருக்கவங்கலா வந்து இத சாப்பிலாம் அத சாப்பிலாம்னு சொல்லிட்டு நம்மள தூண்டி விட்டுருவாங்க அது ஒரு நாள் ரெண்டு நாள் கண்ட்ரோல் பண்ண முடியும் நம்மளால அதுவே தொடர்ந்து பண்ணும்போது நம்மளால இது பண்ண முடியாது இப்போ நீங்க சொன்ன மாரி நாங்க அதையும் சாப்பிடுவோம் ஆ கருப்புக்கோணி அதெல்லாம் வந்து இங்க வீட்டுல விளவி ஆ விளைவிப்போ ஆ ஏனா அங்க கடையும் வச்சிருக் கோ நாங்களே வந்து கொடுக்கவு செய்வோம் நாங்க எல்லா எல்லா எடத்துலயும் அப்பா அதுல நாங்க வந்துச நீங்க சொன்ன மாரி அது சாப்பாடுன்னா கொஞ்சோ கஷ்டமா இருக்கும் சாப்டறதுக்கு அதனால நாங்க என்ன பண்ணுவோம் அவ நீ மாப்பிள்ள சம் அப்ரோ உம் ம் சொர்ண மசூரி அது மாரிலா போட்டுட்டு அதுல பே பரு கு அதெல்லாம் போட்டுட்டு கஞ்சி மிக்ஸ் மாரி ரெடி டு அதுல வந்து நாங்க கஞ்சி மாரி ஒரு குயிக் கன்சிஸ்டன்சில ரொம்ப அதிகமா ஆ தண்ணியும் இல்லாம ஒரு மாரி பாதி ஆ இருந்தா போதும் அப்ப நல்லா இருக்கும் அத வச்சு சாப்ட்டா அதுவுமே லு உங்களுக்கு ஆ இது கடைக்கும் ரிசல்ட்
ஓகே
நாங்க வந்து ட்ரை பண்ணிருக்கோம் ஒரு ஆறு மாசோ ட்ரை பண்ணிருக்கோம் நம்மளுக்கு வீட்டு பெரியவங்க இருந்தா கூட அது கொடுத்தா வந்து நல்லா இருக்கும் அது எப்பயுமே அவங்களுளுக்குல்லாம் வந்து அ ஆ டய்ஜஷ டின் ப்ராப்ளம்லா இருக்குல்ல இதெல்லா கொடு நல்லாருக்கு அங்க இதுல நாங்க ரவ ரவ கூட சே செய்வோ அந்த ரவ கூட ரவ கூட நாங்க வெளியர்ந்து வாங் மாட்டோ அந்த மாரி ரவ வீட்லர்ந்தே இது பண்ணு அந்த ரவைல உப்மா அது மாரில்லா செஞ்சா உப்மால வந்து எண்ண வந்து கம்மியா ஊத்துவோ நாங்க அ கொஞ்ச கொஞ்சோ எண்ண ஊத்தி அது மாரி ஏனா ஒரே நம்போ ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலு அப்டின்னு நம்ப சொன்னா ஆ கொஞ்ச கொஞ்ச ஃபுட்லா அ கட் பண்ற மாரி இருக்கு இல்லீங்ளா பட்டு இது மாரி பண்ணா நமக்கு ஆ எல்லாமே சாப்ட்ட மாரியு இருக்கு கொஞ்சோ ஹெல்த்தியாவு சாப்ட்ட மாரி இருக்கு
கரெக்ட்டு ஏனா நம்ம ஹெல்த்தியா சாப்பட்றோன் சொல்லிட்டு ரொம்ப நா அத தா தப்பு பண்ணிட்டே ரொம்ப ஸ்ட்ரிட்டா ஃபாலோ பண்ணிட்டே ஒய்ட் ரைஸே சாப்படாம என்னைக்காவ்து ஒரு நாளு வந்து ஒய்ட் ரைஸ் சாப்ட்டாலே வ ந்து அது அவ்ளோ ஒரு மாரி நல்லா இருக்கே இத சாப்படாம இத சாப்பட்ற க்கு இதே சாப்ட்லாமா அப்டின் தோணு அ அது ஒ ரு லிமிட்டா வட் லிமிட்டாவு கொஞ்சோ ஓரளவுக்கு நமக்கு டேஸ்ட்டுக்கு ஓ கே மாரி ஃபாலோ பண்ணம்னா அது கன்டினியூவா ரொம்ப நாளைக் ஃபாலோ பண்லா ஆனா நா ரொம்போ ஓவரா போய்ட்டா அ ஒயிட் ரைஸே சுத்தமா இல்ல எதாவ்து ஞாய்த்துக்கெழம கொஞ்சோ சாப்பட்றது அப்டி இல்லீனா ஆஃபீஸ்க்கு அதேதா அ வீட்லயு காலைல அதேதா என்ன கொழம்பு க்கு எல்லாத்துக்கு அதே வெஸ் சாப்ட்டுட்ருந்தனால எனக் ஒரு கட்டத்துல அது கொஞ்சோ புடிக்காம போய்ருச்சு
ஆ அதுதா அதுதா நம்ப வந்து அதுவே ஃபாலோ பண்ணோனா அது வந்து ஒரு ஒரு கட்டத்துல நீங்க சொன்ன மாரி அது புடிக்கவே புடிக்காது நம் க் ஐயோ இதுவாடா பரவால்ல வெய்ட்டு தான போட்டா போட்டுக்ட்டு இது வேண்டாமே அப்டின் தோணு
ம் அந்த நெலமைக் வந்துட்டு நா அப்பற ஃபுல்லா சாப்பட ஆரம்பிச்சு ஒரு சிக் ஸ்ட்டி எய்ட் கே ஜி கிட்ட வந்திருந்தே அப்றோ அதுக்கப் றோ அந்த டயட்ட விட்டு அப்டி இப்டின் போய் மறுப்டியு ஒரு செவன்ட்டி த்ரீ செவன்ட்டி ஃபோர் அந்த மாரி ஏறிட்டா திரும்பவு இப்போ அது ஆனா நம்ம கரெக்ட்டா என்ன சொல்றது அந்த டயட்டயே வந்து புடிச்ச மாரி ஃபாலோ பண்ணம்ன்னா நமக்கு ஈஸியாருக்கு அத வந்து ரொம் ரொம்போ கஷ்டப்பட்டு ஃபாலோ பண்ணம்னா ரொம்ப நாளைக்கு அத பண்ண முடியாம போயிர்து
ஆமா அப்போ எல்லா ஓகே இப்போ வந்து எங்க பசங்கல்லா இருக்காங்க அதனால அதெல்லா வந்து ரொம்பல்லா ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ண முடியில ஆ இப்போ நல்லா தெரியிதா உங்களுக் என்னென்ன சாப்பாடு அப்டின் சொல்லிட்டு அத்னால வந்து கேக்கறாங்க கேக்கற அளவுக்கு வந்துட்டா அத்னால கேக்கறா இது வேணு அது வேணு அப்பல்லா வந்து பூரினா பூரி சாப்படவே மாட்டோ ஆனா இப்ப வந் து அவளுக்காக செஞ்சா நம்ப்ளு டேஸ்ட் பண்ணி பாக்லாமே அப்டின் தோணு சோ ரெண்டு பூரி அது மாரி
ஆனா என்னனா கிட்ஸுக் கே கொழந்தைங்களுக்குமே வந்து அந்த குட்டி வய்சுல்ருந்தே வந்து அந்த அ ரொம்போ டேஸ்ட்டியா தரணு அப்டிங்கற மாரி நம்ம ஆயில் ஃபுட்டு அந்த மைதா அதலா குடுக்கறத அவாய்ட் பண்றது ரொம்ப நல்லத் தா
குடுத்தது இல்ல பட் இப்போ இப்போ அவங்க ஸ்கூல் போறதுனால மத்த பிள்ளைங்கள பாத்து கொஞ்ச கத்துக்குறாங்க
ம் புரியுது புரியுது ஏன்னா அவங்க அத கொண்டு வர்றாங்க எனக்கு இது சமச்ச குடுங்க அந்த மாரி கேக்க ஆரம்பிச்சுடுவாங்க
அதனால கேக்க ஆரம்பிச்ச அவங்களுக்கு நூடுல்ஸ்னா என்னன்னு தெரியாது இப்போ மத்த பிள்ளைங்கள பாத்து அது என்னது அது எனக்கு செஞ்சுதா அப்பிடின்ல்லா கேக்குறாங்க
ஓகே ஓகே
ஆ செரி தம்பி நா அப்றமா பேசுறே
ஆ ஓகேங்க ஓகே ம்
ஆ பாய்
பாய்